ம் சொல்லுங்க தோழி நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா ம்
பேசலா தோழி
அ பள்ளி கல்லூரி ஆ நினைவுகள பத்தி பத்தி
செரிக்க தோழி கண்டிப்பா
ம் சொல்லுங்க ம் சொல்லுங்க தோழி உங்களோட ஸ்கூ கல்லூரி லைஃப் எப்டி இருந்தது
ஆ சொல்றே தோழி நா படிப்புல ஓரளவுக்கு தா தோழி இந்த கேம்சு அந்த மாரி இருக்கு இல்லியா இந்த மாரி இதுல எல்லா நா நெறையவே ஃபார்ட்டிசிபேட் பண்ணுவே இந்த
அப்டியா தோழி அது ஒரு நம்மளோட என்ன சொ சொல்றது ஒரு தோழி அதுலயு இருக்கணு தோழி அப்போ இதா தோழி நம்மளோட பிசிக்கல் அ பாடி நல்லா இருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு க்கு வொடம்புல
ஆமா தோழி கரெட்டா சொன்னிங்க அப்ப எல்லா பாத்தோன கொஞ்ச குண்டா அப்போ எல்லா ரொம்ப நா ஒல்லியதா இருப்பே அதுவு என்னெல்லா புடிக்கணு அப் அப்டின்னா எ எங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லா ரொம்பவே டயர்டா ஆயிருவாங்க இந்த கொக்கு இந்த மாரி வெளையாடுவோ இந்த ரன்னிங் ரேஸ்ல கூட அப்டியே அடிச்சு புடிச்சு ஓடுவே பர்ஸ்ட்டு பர்ட்ஸ் இந்த மாதிரியே வருவே படிப்புல கூட நா வரமாட்டே ஆனா இந்த விளையாட்டு இதுல எல்லா நா நல்லா வருவே அப்பறமா டிராயிங்ஸ் அதுல எல்லா கூட நல்லாவே வருவே இதுல மட்டு தா எகிட்ட சர்டிபிகேட் இருக்கு தோழி படிப்புல அவ்ளோ எல்லா நா இதுக்கு கெடையது இன்டெலிஜென்ட்
ம் அப்டியா தோழி
விளையாட்டுல ரொம்பவே நல்ல ஒரு குறும்புத்தனமான ஒரு இதுதானா என்னோட சைல்டு வுட் மெமரீஸ் எல்லா அந்த மாரி ஒரு சுட்டித்தனமான
ம் ஆமங்க நா வந்து கொஞ்ச ஓகேதா தோழி நா படிப்புல நல்லாதா படிப்பே படிப்புலதா எனக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் டு இருந்துது எனக்கு அவ்ளவா ட்ரா ட்ராயிங்லா தெரியல தோழி எனக்கு ஆ அவ்ள் ட்ராயிங்லலா அவ்ளோ இன் ட்ரெஸ்ட் கெடையாது எனக்குன்னு வரையணுனு ஆச ஆனா எனக்கு நேச்சுரலா அந்த கலை இல்ல யேன் கைல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜ்தா இருக்கு என்கிட்ட அந்த கல எல்லா
அது எப்பிடின்னா நம்ம அது கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு வரு தோழி
அப்பிடி சொல்றீங்களா தோழி எனக்கு அவ் என்ன என்னவோ தெரில தோழி எனக்கு ஒரு போதுமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவ்ளதா அ ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்ல இருந்தா மேபி நம்ம வந்து இதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணா அதிகமா நம்மள் எனக்கு அவ்ளவா இல்ல அதுல எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து அ படிக்கணு நல்லா நல்லா இங்கிலீஷ் பேசணு ம் எனக்கு தெரிஞ்சது விஷ யத்த நாலு பேருக்கு இது ஷேர் பண்ணனு நாலு தா அந்த மாதிரி நா நம்ம வந்து விளையாட்லல்லா உங்களுக்கு எனக்கு ரன்னிங் ரேஸ்லா எனக்கு சுத்தமா வராது நா ரன்னிங் ரேஸ்ல கொஞ்ச புவர்தா நா இது கொஞ்ச அதிகமா ஓட்னாலே நா விழுந்தர்ற எனக்கு தெரிஞ்சி ஒரு ரெண்டு மூணு தடவ நா விழுந்துட்டே சின்ன வயசுல வேற இந்த ரன்னிங் ரேஸ்ல அந்த மாதிரி ஒரு ஆவரேஜா விளையாட்ன இந்த கண்ணாமூச்சி அந்த மாதிரி விளையாட்னா ஒரு அளவுக்குதா விளையாடுவ என் நா ம் என்ன சொல்றது ஒரு காம்படீஷன்லல்லா பார்ட்டிசிபேட் பண்ணனுனா எனக்கு ரொம்பவே பயோ எனக்கு அந் ஓட்ற கெப்பாசிட்டி என்கிட்ட இல்ல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு
ஓ எனக்கு ம் ஆனா எனக்கு சொல்லுவாங்க தோழி
ம்
எனக்கு சொல்லுவாங்க எங்க வீட்ல நா பாத்தேன்னா ஒரு அ மூனு வயசு வரைக்கு கூட சரியா நடக்கல மூனு நாலு வயசு வரைக்கு கூட ஓரளவுக்குதா கொஞ்ச அத் நாலு வயசுல தா கொஞ்ச நல்லாவே நடந்தே நா மூனு வயசு வரைக்கு நா சரியாவே நடக்கல அப்டின்னு சொல்லிட்ருந்தாங்க அப்டி கொஞ்சோ எனக்கு கால்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து ரொம்ப கொஞ்ச கம்மி ஆ கொஞ்ச ஸ்லோவா தா நடக்க ஸ்டாட் பண்ணே ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு வரைக்கு கூட எங்க அம்மா எனக்கு அ கையில தூக்கிட்டே தா இருந்தாங்க நானே சின்ன வயசுலல்லா பாத்தே தா போட் எல்லா அந்த மாரி கொஞ்சோ வீக்னஸ் தா இருந்துச் ஆனா அது எப்டிதா எ கால்ல அவ்ளோ ஸ்ட்ரென்த் வந்ததுன்னு தெரியல ஆனா எனக்கு இந்த ரன்னிங் ரேஸு இந்த மாரி ஓடி விளயாடுற இந்த மாரி இதுல கேம்ஸ்லல்லா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அது பாக்கும்போது கூட இந்த ரன்னிங் ரேஸ் அப்டியே நிக்க ஒன் டூ த்ரீ சொல்லும் போதே அந்த மாரி மின்னல் மாரி ஓடி போவே அ அது ஒரு வெறி மாரி வரு எனக்கு எப்டியாவது முன்னாடி போயிரனு அப்டீன்ட்டு
உம் எல்லாருக்கு ஒரு ஒரு விஷயத்ல இன்ட்ரெஸ்ட்டு உங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்துருக்கு உங்களுக்கு ஓடுறதுல இந்த விளாடுற துல ஒங்களுக்கு எனக்கு அதிகமா இல்ல தோழி அதுல எனக்கு தெரிஞ்சு இந்த அதிகமா ஓடுறதுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன கொஞ்சோ அதிகம் ஓடுனன்னா மூச் சு அதிகமா வாங்கு நா ஸ்லிப் ஆகி விழுந்துருவே கொஞ்சோ அதிகமா ஓடி போனேனா அதனாலே எனக்கு ரெண்டு மூனு தரவ நா விழுந்துட்டே அந்த மாதிரி கிரௌண்ட்ல விழுந்து எனக்கு ஒரு மாதி ரி எனக்கு ஷேம் ஆயிச்சு அதுக்கப்புறமா நா அந்த காம்படிஷன்லலா பார்ட்டிஸ்பேட் பண்றதே இல்ல எனக்கு பயோ
ஆனா எனக்கு பி டி மிஸ் எல்லா பா த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பெல்லு ஒரு ஒம்பது ஆகி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு பெல்லு அடிக்கு அப்டின்னா நா வீட்ல இருந்து ஒன்பதாயி பத்து நிமிஷத்து தா கெளம்புவனே வீட்ல வீட்டுக்கு ச்சி ஸ்கூலுக்கு சரி அ இந்த மாரி போம்போது சைக்கள்ள என்ன ஆயிருது ஒரு அஞ்சே நிமிஷத்துல நா ஓட்டிட்டு போனோ சைக்களு அங்க போய் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த ஆந்தம் ஸ்டாட் பண்ணிருவாங்க தமிழ்த்தாய் வாழ் த்து அந்த மாரில்லா ஸ்டாட் பண்ணிடுவாங்க ஸ்கூல்ல அது என்னா ஆயிரு அப்டின்னா என்ன வெளில நிக்க வச்சிருவாங்க இந்த கேட் உள்ள லேட் கம்மர்ஸ் அப்டின்ட்டு நிக்க இத வச்சுருவாங்க அப்போ எல்லா என்ன பண்ணுவாங்கனா இந்த பி டி மிஸ்ஸு லேட்டா வரவங்க கிரவுண்டு சுத்திட்டு வரணு கிரவுண்ட் சுத்திட்டு வந்து கிளாஸ்க்கு போங்க அப்டி சொல்லுவாங்க அதனால நா என்ன பண்ணுவே செரி கிரௌண்ட் தானே சுத்தி வரணு எப்பவுமே இதே டைம்லயே நா ஓடி போவே இப்ப அஞ்சு நிமிஷ இருக்கு அப்டின்னா அப்போதா ஓடிப் போவே
ஆ உங்களுக்கு அது புடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க அத விரும்பி செஞ்சு ட்டு ஈஸியா போயிடிரிங்க பனிஷ்மெண்ட்டப் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சோ என்ன சொல்றது அந்த பனிஷ்மெண்ட்னாலே உங்களுக்கு என்ன சொல்றது தே ச்சியா இருந்தா கூட அது பனிஷ்மெண்ட் தான அதனால கொஞ்சோ நம்மளுக்கு ஷைய்யா இருக்கோ உங்களுக்கு பனிஷ்மெண்டே நீங்க என்ஜாய் பண்ணி செஞ்சுட்டீங்க
அ ஆமா எனக்கு அதுவே ரொம்ப புடிக்கு தோழி மிஸ்ஸுலா என்ன நீ டெய்லி லேட்டாவே வர இந்த மாரி டெய்லி ஓடி ஓடி போறியே உனக்கு டயடனஸ் இல்லயா ஒரு அஞ்சு நிமிஷோ முன்னாடிதா வந்தா என்ன அப்டின்ட்டு கேப்பாங்க மிஸ்ஸு ஆனாலோ நா என்னப் த்த இதே மாரி வருவே ஒரு டைமுக்கு அப்பறமா என்ன பண்ணிட்டாங்க இந்த குப்பயெல்லா பொறுக்குற வேல குடுத்துட்டாங்க ஸ்கூல்ல
அப்டியாங்கு தோழி ஆமாங்க தோழி நீங்க நீங்க ஓடுறதுனா ஈஸியா பண்ணி ரிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாரி அவங்களு அப்கிரேட் ஆகணும்ல அதனால அவங்களோட அவங்களோட ஆ என்ன சொல்றது எந்த மாரி உங்கள மடக்க முடியுனு உங்களோட எப்டி உங்களுக்கு லைன்ல கொண்டு வர்னு இவ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க குப்பைனா பொறுக்குறதுக்கு அசிங்கமா இருக்குல்ல உங்களுக்கு அது ஸ்கூலா இருந்தாலு எங்க இருந்தாலு நம்மள ஒரு ஒர்க்கர் மாதிரி அது நம்மள போட்ரே பண்றோல அது வேல செய்யற மாதிரி எல்லா முன்னாடியே குப்ப செய்வோ குப்ப எடுத்துட்டு இருந்தா யாருக்கு புடிக்கு உங்களுக்கு குப்ப எல்லா எடுத்து போ போடுறது அது நம்ம விரும்பி செஞ்சா அது இது ஒரு சர்வீஸா இருக்கு நம்மள ஒருத்தங்கள போஸ் பண்ணி நம்ம செய்ய வக்கிறது வந்து நம்மளுக்கு புடிக்காதுல்ல உங்களுக்கு நம்மளா ஏதோ சர்வீஸ் பண்ணணு இந்த எடத்த கிளீன் பண்ணணு அது மாரி ஏதாது செஞ்சா யோசிச்சு செஞ்சா நம்மளுக்கு கஷ்ட கெடையாது யாராது போர்ஸ் பண்ணி செஞ்ச மாதிரி இருந்தா நம்ம உங்கொரு ஒரு மாதிரியா கில்ட்டியா ஒரு மாதிரி ஷையாப் ஃபீலா உங்களுக்கு
ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க அதனால என்ன ஆயிருச்சு எனக்கு அதுக்கப்பறமா இந்த என்னடா இந்த மாரி குப்ப எல்லா பொறுக்கு விடுறாங்களே அப்டின்ட்டு அதுக்கப்பறமா என்ன பண்ண இல்லல்ல நம்ம கொஞ்ச சீக்கிரமாவே போயிடலா
உம் அப்டியா சொல்லு
போயிருது அதுக்கப்புறமா நா
உம் ஆமா தோழி ஒரு ஸ்கூல்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சுவள் நடந்துகிட்டு இருனா நல்லா இருக்கு ஸ்கூல டைமிங் வக்கறதுக்கு எதுக்கு நம்ம வந்து கரெக்ட் டைம்ல ஏந்து நீட்டா ரெடி ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ஷூஸு ரெட்ட பின்னல் போட்டு ஷூ கரெக்டான ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு கரேக்டா யூனிஃபாம்லா அயன் போட்டு நம்ம போட்டு வந்ததா நம்ம சின்ன வயசுல இருந்து அவுங்க வந்து அ என்ன சொல்றது கிளீனா இருக்குறது பஞ்சுவலா இருக்குறது கத்து குடுக்குறாங்க அத நம்ம ஃபாலோ பண்ணா தா நம்ம லைஃப்ல எல்லாங்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோ அப்போதா நம்ம வந்து கரெக்ட் டைம்ல ஒரு எடத்துக்கு நம்ம கூட்டுற கூப்ருறாங்கன்னா நம்ம வந்து அந்த எடத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷோ முன்னாலே போனு அப்பதா நம்ம அவுங்களுக்கு குடுக்குற மரியாத மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அத கத்து குடுக்குறாங்க நம்ம ஒரு ஆ நல்ல கைடன்ன்ஸ் தான
ஆமா கரெக்டா சொல்லுங்க தோழி அதுக்கப்புறமா எனக்கே தோனுச்சு இல்லடா என்னடா இந்த குப்ப எல்லா பொறுக்க விடுறாங்க அப்டின்ட்டு எனக்கு ரொம்ப கர கஷ்டமாயிடுச்சு எனக்கு
உம் அமா தோழி
சீக்கிரமாவே போக ஸ்டாட் பண்ணிட்டே அப்பறமா சரி கிளாஸ் மிஸ் கூட திட்ட மாட்டாங்க ஆ பரவாயில்ல இந்த இப்போ கொஞ்சோ இருப்பா நா சீக்கிரமா வந்துறே அப்டின்ட்டு வீட்ல இது வீட்லயு என்னா பண்ணாங்க பரவால்ல நீ சீக்கிரமா போறதுனால எங்க வீட்லயு பயப்புறாங்க இ ஃபாஸ்ட்டா சைக்கிள் ஓட்டிட்டு போம்போது ஏதாவது ஆயிரமோ அப்டினு பயந்துட்டு இருந்தாங்க
ஆமாங்க தோழி நம்ம வந்து அர்ஜென்ல செ நம்மளுக்கு வந்து இங்க எங்கதா அடிபட்டுரு ரோட்ல நம்ம வந்து எமர்ஜென்சில ஓடிட்டே சைக்கிள் எடுத்துட்டு போனா நம்ம வந்து நம்மளுக்குதா அதிகமா இந்த ஆக்சிடென்லா ஆகுறதுக்கு அதிகமா நம்மளுக்கு கஷ்டோ அடுத்தவங்களுக்கு கஷ்டோ நம்ம வந்து பூந்து பூந்து போனா நம் அடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்டப் ஆகு வண்டி ஓட்றவங்களுக்கு நம்மளு வந்து அங்கங்க அடி வாங்கிட்டே போறது எது கஷ்டோ நம்ம பொறுமையா போ கெளம்புற டைம்ல கரெக்டா கெளம்பிட்டா நம்மளு கரெக்டா போயிட்டு ரீச் ஆயிறான்ல எதுக்கு இந்த அர்ஜென்ட் போற கஷ்டோ எல்லா நம்மளுக்கு
ஆமா அதனால எங்க வீடலயு கொஞ்சோ பரவாயில்ல நீ சீக்கிரமா போறனால நம்மளுக்கு கொஞ்சோ நிம்மதிதா இந்த அவசரப்பட்டு ஓட்டிட்டு போய் ஏதாவது அடி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டோ ஸ்கூல்ல போய் கெட்ட பேரு கூட வராது அப்டின்னு து எங்க வீட்லயோ கொஞ்சோ சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப் அப்புறமா எனக்கே இத ஆயிடுச்சு அ குப்பைக்கு போய போறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷோ சீக்கிரமாகவே ஏந்து போயடு லா அப்டின்ட்டு ஆயடுச்சு இந்த மாரி சுட்டித்தனமான வே ல ரொம்பவே பண்ணிருந்தே தொழினா
உ கலோரி லைஃப் நம்ம கலோரி இந்த பள்ளிகா லைஃப் பத்தி எடுத்தாலே நம்மளுக்கு வந்து நேரங்கள் போறதே தெரியாது தோல்லி நம்ம பேசிட்டே இருப்போ அந்த ஒரு நாள் போனா கூட நம்மளுக்கு தெரியாது அவ்ளோ சுட்டித்தனோ அந்த வாழத்தனோ அந்த ஸ்கூல் லைஃப்ல வாங்க உக்காந்து எல்லாரு ரவுண்டா உகார்ந்து சாப்பிடுறது லன்ச் டைம்ல எல்லாரு பரிமாறிட்டு லன்ச் மாத்திட்டு சாப் ட்றது எல்லாருக்கு குடுத்துட்டு சாப்பிடுறது அதெல்லா ஒரு நினவுகள் எப்போ இப்ப இதா ஆய்டுது தோலி உங்களுக்கு எப்பவு புதுசா இருக்குங்க அந்த நினைவுகள்லா உங்களுக்கு மறுக்கவே முடியாது ஒருஒரு நினைவுகளு நம்மளால
ஆமா தோல்லி நீங்க சரியா சொன்னீங்க நம்ம மீண்டு தொடர்ந்து பேசலா தோல்லி இதுல நிஜமாவே நம்மளுக்கு நேரம் கடந்துருச்சு நம்மளுக்கு தெரியவே இல்ல
கண்டிப்பா தோலி நன்றி தோலி வணக்கம்